லோவ் ம் சொல்லுடா
ம் கேக்து கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுடா
ஆ என்ன பண்ற
இல்ல ஒன்னு யோசிச்சுனு இருந்தே அத பத்தி சொல்லான்னு உனக்கு நானே கால் பண்லாம் நெனைச்சே
என்ன யோசிச்சுனு இருந்த
இப்போ ஓ எப்டி சொல்றதுன்னா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருனா ஆ ஒரு நாள் கால்ல நீ ஏந்துக்கற
ம்
ஓடனே ஊர்க்கு வருவோ பவரு ஒண்ணு கட்சி உலகத்துல இருக்கற எல்லா டைமையு உன்னால பீல் பண்ண முடியாது அத எப்டி சொல்றது இப்போ உன் கையை கட்ன வச்சுக்கயே ரோட்ல ஓடுற கார் கூட நிக்கு பறக்குற பறவ நிக்கு வானத்துல பிளைட் பறந்தா கூட அதுவே அப்டியே நின்னுடு ஒரு டைம் அது எப்டி சொல்றதுன்னா ஆ ஒரு காலத்த நிறுத்தி வைக்கிற மாரி
ம்
இந்த படங்கள்லலா கால டைம் ஸ்டோன் சொல்லுவாங்க தெரியுமா
ஆ
அந்த மாரி ஒரு இது ப இது கடைச்சா நீ இன்னா பண்ணுவ
என்ன பண்ண அது நல்லாதா இருக்கு சென்னை முழுக்க டிராபிக் ஃபேஸ் பண்ணிட்டே நட்ரோட்டில கிரிக்கெட் வெலாலா ப்பக்கு பறக்கற எ ஏரோப் பறக்கற ஏரோப்ளைனா நிங் க்கலா நிப்பாட்லா வே இந்த போற்றுக்கு தியேட்டர்ல பர்ஸ்டே ஷோ ஃப்ரீயா பாத்துட்டு வரலா எக்ஸாம் ஆள்ல பிட்டு அடிக்கலா ஓ குப்ப பாத்து படிக்க ஒரு மாரிருக்கே ஆனா கொஞ்ச நேர கழிச்சு ஒரு விஷயம் புரியு உலகத்துல எல்லாரு நின்னுட்டே இருக்கிறோ நின்னு நின்னுட்டு இருக்கிறப்போ நீ மட்டு மூவ் பண்ற ஆரம்பத்துல சூப்பர் பவர் மாரிருக்கு ஆனா அதுக்கப்பு அப்றோ போர்ரடிச்சிட்டு போயிடு தனியாகற மாரி ஃபீல் ஆகு நெனைக்கிற
அதாண்டா நா இமேஜின் பண்ணே அ மெரினா பீச் ல்லா கிரௌட் இருக்கு அதாவது மெரினா பீச்ல எவ்ளோ பீப்பு எவ்ளோ மனிதர்கள் இருப்பாங்கல
ஆமா
அவங்க எல்லாரு அப்டியே நின்னுறாங்க ஏ இன்களூடு ஒரு கொழந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கிற பொசிஷன்லயே ழந்த அப்டியே ஸ்டெக் ஆய் நின்னா எப்டி இருக்கு இன்னொருத்த சிரிச்ச மாரியே கொழந்த ப்ரீஸ் ஆய் நிப்பா இந்த அவனுங்கலலா பாக்போது ஆ எப் எப்டி தெரியுமா இருக்கு ஒரு மூவி சீன்ல ஆ கொஞ்ச நேரோ கழிச்சு ஆ அந்த என்னமோ சொல்லுவாங்களே ஆ என்னாது அது சேரியா வாய்ல நொழையில
அ
அவங்கள பாக்போது ஒரு ஒரு சிரிப்பு வரு தெரியுமா உனக்குள்ள ஒரு சந்தோஷோ வரு தெரியுமா நீ பாத்துருக்கியா
சரிக்கா
ஆ ஹா அது அந்த அதுல ஒரு சப் சத்தம் கூட வரு ஏன்னா எந்த சத்தமும் இருக்காது வேற. எல்லா ட்ரெயின் ஃப்ரீஸ் ஆயிருச்னா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு மைண்ட் செட் புல்லா அமை தியான ஒரு மனநில எந்த சவுண்டு இல்லாம இருக்கது எப்டிருக்கு யோசிச்சு பாரே சும்மா
இத பத்தி யோச்சி பாக்றது
யோசிச்சி வேணா பாறே இல்லன்னா அது பாறே உம் ப்ச் ரியல் நம்ம லைஃப்ல எவ்ளோ ப்ராப்ளொ இருக்கு? என்னா இப்போ நீ யோசி இப்ப ஆ நம்ளால பண சம்பாதிக்க முடிலயே அப்டின்ட்டு ஆனா உன்னால என்னா பண்ண மு முடியு இப்டின்றதுக்குள்ளயே நீ ஃப்ரீஸ் பண்ணிட்டினா உன்னால பணம் ச அ ஃப்ரீஸ் பண்ட்டா அது தேவையே இல்ல அந்த பண சம்பாதிக்கணு ஆ இதுவே இல்ல
ம் ம் ம்
புரிதா
அனா நம்ம மட்டு தனியா இருக்க மாரி இருக்கோல்ல. ஸ்டார்ட்டிங்ல நல்லா இருக்கு.
அது என்மோ உண்மதா வாழ்க்கையில வந்து போய் எ என்ன பொறுத்த வரைக்கு சொன்னா ஒரு நாய்ஸ் இருக்காது இந்த பஸ்ஸு சவுண்ட்டு அப்றோ ஸ்கூல் பெல்லே, டீ ஷாப்ல டீ, பிஸ் ஸ்டேஷன் கத்திகுனே இருப்பானுங்க தெரிமா அப்றோ ஃப்ரெண்டுங்க கூட சிரிக்கிற சத் தோ இதெல்லா இல்லாம போனா ஆ அந்த வேல்யு புரியு டீம் ஃப்ரீஸா இல்ல டைம் ஃப்ரீஸ் ஆனா உலகத்துல இருக்குற சவுண்ட் இருக்காது. ஆனா சைலன்ட்டா ஆரம்பதுல அ பிளேஸ் மா மாரி இருந்தாலு அதுக்கப்றோ பயமா மாறிடு அதுவே நம்பளுக் கொஞ்சொ கொஞ்சொமா அது பயமா மாறிடு. புரிதா? அதாண்டா நீ சொன்னதுதா ஸ்டாட்டிங்ல என்னமோ ஜாலியா இருக்கு. போக போக வெறுப்பு வருன்ற. ஆனா வெறுப்பு வராம பயமா மாறிடு.
ஆ ஓ சந்தோஷோ இது வேற
வென்னா ஒர்க்கா இரு க்கியா என்ன?
இல்ல இல்ல ஃப்ரீயா தா இருக்கே. இதுக்கு பிறகு
என்ன பொறுத்த வரைக்கு என்னா தெரிமாடா இப்போ டைம்ம ஃப்ரீஸ் பண்ணனா லைப்ரரிக்கு போய்ட்டு உலகத்துல இருக்குற எல்லா புக்கையுமே படிக்கலா ப த்து வருஷோ எடுத்த நாலேஜ்ஜ எல்லா ஒரே வ ர்த்துல கத்துக்கலா தெரியுமா பத்து வருஷமா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோ பத்து பதினோரு வருஷ படிக்கிறோ அத எல்லா ஒரே வாரத்துக்குள்ள நம்ம கத்துக்கலா இப்போ சயின்டிஸ்ட் எழுதுன ரிசர்ச் பேப்பர்லா எடுத்து படிக்கிலா ஹிஸ்ட்ரி முழுக்க எடுத்து படிக்கலா வேற வேற மொழிகள கத்துக்குலா வெளி உலகத்த ஒரே செகண்ட்ல கடந்து போ கடக்காது அத எப்டி சொல்றது ஆ நீ வந்து டேம திருப்பி இது பண்ணா மட்டுதா உனக்கு டைம் ஓட்றதே தெரியு அதுவே நீ ஃப்ரீஸ் பண்ட்டு இதெல்லா கத்துக்குனா டைம் ஓட்றதே உனக்கு தெரியாதுல்ல நீ திருப்பி ஒரு வார படிச்சு முடிச்சாலுமே அந்த டைமிங் அப்டியேதானே இருக்கு
அவ்வளோ கத்துக்குட்டு நம்ம என்ன பண்ண போறோ
ஏய் எவ்ளோ டே அதெல்லா டேஞ்சர்னு சொல்லவோ முடியாதுடா வெளி உலகத்த ஒரு நிமிஷத்துல கத்துக்குலா இருவது வருஷமா நீ ஆ ஸ்டடி பண்ணத கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துலயே நீ ஸ்டடி பண்ணி முச்சிட்லா உனக்கு அந்த ரெண்டு வார ஸ்டடின்றது ஸ்டடி பண்றது உனக்கு முப்பது வருஷ எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கு
ஆ
அந்த கேப்ப எப்டி சொல்றது அந்த கேப்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுதா ஆனா அந்த பவரோட ஒரு ஸ்பெஷல் க்ளோஸ் வரும் பாரு அதுல்லா பயங்கரோ
ம்
ஆனா அத விட எங்கிட்ட க்க
சொல்லு சொல்லு
அத விட எங்கிட்ட ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ஐடியாவு இருந்தது
என்ன ஐடியா
ஆ எப்டி தெரியுமா உலகத்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதாவது டைம ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஆ உலகத் துலயே ரொம்ப ஃபேமஸான எடோல்லா இருக்குல்ல
ம்
லைக் ஈஜிப்ட் அந்த ஈஜிப்டா ஈஜிப்ட் பெருமிடுனுவங் அல
ம்
அங்க போலா உலகத்துலே பெரிய டவர் ஒண்ணு இருக்குமே ஈஃபில் டவர்
நீ மட்டு இருந்தா அப்போ எப்டி ட்ராவெல் பண்ணுவ
ப்ரோ எல்லாமே நின்னுடுதுரா ய இரு ஒரு நிமிஷ இரு இன்க்ளூட் க டல் முதல் கொண்டு நின்னுடு
சைட்ல இருந்துதான ட்ராவெல் பண்ண முடியு
உனக்கு புரியதா இல்லையா கடலே நின்னுடு நீ கடல் மேல ப்டியே நடந்து கூட போலா தண்ணி அசையாது தண்ணி
அது எப்புடி ஒழுங்கா ஃபுல்லா நடப்பியா நீ
இருக்கவே இருக்கு க்லால்ல
புரியில
கார் ஓட்ட தெரியுல்லடா எனக்கு நா கார்லே டிராவல் பண்ணுவேண்டா போலா ட்ரை பண்ணலா இப்போ இப்போ ப உ இப்போ ஒரு கடலு நின்னுச்சு கடல் தண்ணில நீ நடந்தே போலான்றே அப்போ காரு போவாதா
காரு போகூ
ஆ எனக்கெல்லா கா தண்ணி மேல காரு போச்சு சுன்னா அண்டார்ட்டிகா வெரிக்கும் போயிட்டு பெண்குயின் கூட கிட்ட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு வருவ
ஆஹ
என்ன ஒன்னே ஒண்ணுதா முடியாது இங்கந்து மூணுக்குதா போ முடியாது என்னால
உஹ
நா ஒன்னு சொல்ட்டுமா பூமிய இருக்குற ஒவ்வொன்னத்தையு ஒண்டர்ஃபுல்லா நம்ம வந்து டிஸ்டப் பண்ணாம நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியு அதா நம்ம பாத்துட்டு வரோ அந்த பவர் கெடச்சா யாரையு டிஸ் டிஸ்டப் பண்ண தேவஇல்ல யாரு நம்பளுக்கு வந்து டென்ஸ் டென்சன் குடுங்க மாட்டாங்க அதுனால நம்போ கூலிங்கா எக்ஸ்ப்ளோர் பண்லா
ஆமா அப்பா உ
ஆனா எப்டி சொல்றதுன்னா ஜர்னி போவோ ஃபன் பண்றோ அதெல்லா ஓகேதா ஆனா மிஸ்ஸிங்கா இருக்கது ஒன்னே ஒன்னா தெரிமா ஆ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இரு இருக்கலாமே நம்ம போட்டோ எடுக்கறதுக்கு ஆள் இல்லியே ஆ செம்மையா இருக்கு தா பட் அந்த ஒரு கெ ஃபீல் இருக்கு என்னதா டைம் ஃப்ரீஸ் பண்ணாலு ப்ரெண்ட்ஸ் கெடைக்க இருக்க மாட்டாங்க அப்போ ஷேர் பண்றதுக்கு யாரு கூட இருக்க மாட்டாங்க அதுதா ஒன்னு
ஆ
உண்மேலயே மனுஷ ரொம்ப விச்சித்திரமானவன்
சொல்ற
எப்டி தெரியுமா கூட்டத்துல இருந்தா கூட ஆ தனியா வேற வந்து நெனைப்பானுங்க தெரியுமா அதாவது எவ்ளோ கூட்டமா இருந்தாலு நா தனியாதா இருப்பே அப்டின்னு இருப்பானுங்க பாத்தியா அவனுக் அந்த அந்த இதுவு கெடைச்சாலு அவ ஆரம்பத்துல இருந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்கன் தா நெனைப்பா சந்தோஷப்படுவோ அப்பறோ யாராவது பேச மாட்டாங்களா அப்பறோ தோ தோணு அவ அவனுக்கு புரியுதா இப்ப அவ ஆரம்பத்துல இருந்து தனியாதா இருக்குறா எவ்ளோ கூட்டத்துல இருந்தாலு அவனுக்கு அந்த பவர் கெடைச்சாலு டைய வந்து மொத சந்தோஷமாதா இருக்கு உனக்கு எப்டி சொல்ற போக போக அவனுக்கு வந்து யாருட யாரு பேச மாட்டாங்களே அப்டின்ட்டு
ம் அப்பனா கரண்ட் இருக்காது எல்லாமே சக்காயிருச்சுன்னா கரண்ட் இருக்காது எதுவுமே இருக்காது எப்டி வாழ முடியு
ஆமா கம்பல்சரி ஒன்ற ஒரு ஒரு வாரத்துக்கு மேல கரண்ட் இருக்குன்டா ஒரு வாரோ வரைக்கு இது பண்ணிக்கிலா
சேர்ரா சேர்ரா கூப்பற்றே அப்றமா
சரவணா
ஆ